அ
ஹலோ ஹலோ ஆ கேக்குதுங்ளா
கேக்குதுங்ளா சிஸ்டர்
ஆ கேக்குதுமா நல்லார்க்கீங்ளா உங்களுக்கு கேக்குதுங்ளா
க்கு கேக்குதுங்ளா
ஆ எனக்கு கேக்குதுமா சரி ஓக்கே நல்லாருக்கீங்ளா நல்லாருக்கீங்களாம்மா ஹலோ ஏ இப்படியாகுது ஹலோ ஹலோ
சேரிங்க மாலை ங்க
ஆ மாலை வணக்கமா நல்லாரு இது நா சும்மாதாம்மா ஒக்காந்ருக்கே நீங்க கேக்குதுமா ஏ
ஆ உங்களுக்கு கேக்குது
எனக்கு நல்லா கேக்குதே
ஆ நெட் ஆஃப் பண்ணிட்டியா ஆஃப் பண்ணாத
ஆ சொல்லுங்கமா
ஆ என்ன பண்றீங்க
ன்னமா இப்பதா டீ வெக்லான்ட்டு நீங்க
ஆ நா சும்மா தா சிஸ்டர் இருக்கே பாத்ர வாஷ் பண்ணலான்ட்டு எல்லா எடுத்து போட்டுட்ருந்தே
ம் நானு அப்டியே கொஞ்ச போட்டு வச்சட்டுக்றே கொஞ் நேரோ வாசல் ஒக்கான்ட்டு அப்பறம் போலா அப்டின் ரெஸ்ட் எத்துட்டு போலான்னு போட்டு வச்சிருக்கே சாப்பிட்டீங்ளா மதியம் ஹலோ உங்களுக்கு கேக்குதுங்ளா நா பேசறது ஹலோ ஹலோ ஹலோ உங்களுக் கேக்குதுங்களாம்மா ஹலோ
போட்டு வெட்னார்
நீங்க பேசுறது கொஞ்சோ விட்டு விட்டு வருதுமா கொஞ்சோ தெளிவா பேச இது நெட்டு கனெக்ஷன் இக்குதா பாருங்க உங்குள் டு எனக் கரெக்ட்டா இருக்கு
ஆ உ உங்களுக்கு கேக்குதுங்ளா
ஆ கொஞ்ச விட்டு விட்டு வந்தது இவ்ள நேரோ
ஆ டவர் இல்லை அங்க போல அதனால கேக்கலீங்களாட்டுக்கு உங்களுக்கு கேக்குதா
ஆ எனக்கு கேக்குதுங்க்கா நல்லா ம் ஆ சாப்டோ நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ நா சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்ளா
ங்ரீங்ளோ அங்கயே ஒக்காந்து பேசுங்க அப்பதா கரட் கேக்கு கரக்ட்டா
ஆ சரி ஓக்கே ஓக்கேங்க பின்னாடி கொஞ்ச டவர் இல்லைங்க போல அதனால கேட்க மாட்டக்குது ஆ என்ன சமயல் சாப்
நானாம்மா பீக்கங்கா கூட்டு பாவக்கா பொரியல் முட்ட ம் நீங்க
ஓக்கே ஓக்கே நா மதியத்துக்கு வந்து கொழம்பு புளி கொழம்பு ரச சாப்ட்டே சிஸ்டர் நானு
ம் ம் சேரிம்மா அ இல்லம்மா
செநீங்கம் அன்மேரிடுங்ளா
இல்ல மேரிட்தா கொழந்தைங்க
சேரி சேர் சேரி சேரிங்க்கா வேலயெல்லா முடிச்சுட்டிங்ளா
இன்னு இல்லம்மா சாமான் துலக் கொஞ்சொ க கழுவர்துருக்கு எத்துபோட்டுவெச்சுருக்கிற கொஞ்சொ சும்மா ஒர்ஜரெண்டு மூண்தாருக்கூ டீ வெக்க போ ம்
சேரி சேரிங்க சிஸ்டர் நைட்டுக்கு சமக்கிணுங்ளா
ம் நைட்டின் சப்பாத்தி பன்னீர் கிரேவி பண்ணுலா ஆ பின்னம்மா சப்பாத்தி பண்ணி க்ரெவி பண்ணோ
செர் சேரி சேரிங் சிஸ்டர் பண்ணிட்டிங்ளா இல்ல இனிமெல் தா பண்ண பண்ணணுங்ளா
நைட்தா பண்ணுவோ இப்ப பண்ணமாட்டோ கிரஞ்சொ லேட்டா சிக்ஸ்தெர்ட்டி சவன் ஓ கிளாக் போல பண்ணும் ம் நீங்க
ரி சேரிங் சிஸ்டர் நா நைட்டுக் வந்து இது அட தோஸ் சஊத்தனுன் சொல்லி மாவு ஊற வச்சிருக்கென்னாங் சிஸ்டர் இனிமேல்தா நா ஒரு அது வந்து இன்ஸ் தான ஒடனே அது நம்ம தோச ஊத்திக்கில்லா
ஆம்மா ஆம்மா அது இன்ஸ்டென் தன அப்டே ஊத்தலா ம்
ஆ ஆம்மாங் சிஸ்டர் ஊற வச்சுருக் கனா மதியொ மூணு மணிக்குதா ஊற வச்சென்னா செரி வெங்காயல்லா கட் பண்ணி வச்சிட்டு ஒரு ஏழு ஏழரைக்கு மாவரைச்சி அப்டே தாளிச்சு கொட்டி ஊத்திர்லானுங் சிஸ்டர்
ம் சரிம்மா
வீட்ல வீட்ல நீங்கமட்டு தாங் சி இர்க்கீங்க ஜாயிண் ஃபேமிலியா இருக்கீங்ளா
இல்ல நானு நானு ஹஸ்பெண் இல்ல நானு ஹஸ்பண் மட்டு க்கோ வேற யாரூ இல்ல ம் நானு எங்வீட்டுக்காரு மட்டுந்தா இர்க்கோ
சேரி செரிங்
ம் ம் ம் ம் அதுனால சாமானெல்லா பாப்ப பாதி கழுவிட்டு இன்னம்மா
இல்லைங் சிஸ்டர் நீங்க இருக்க ஊர்லெல்லாங் காலநிலை எல்லா எப்புடி இருக்குங் சிஸ்டர் வெயிலுங்ளா இல்ல மழைங்குளா
ந்தம்மா ப்போ நறைய வெயில்தா அ ம் காலைல கொஞ்சொ க்ளைமேட் மெ மேல அப்டிஇர்ந்துது அதுக்கப் ப்ற வெயில் அதிகமாயிடுச்சு இப்ப அதிகம்மா வெயில்தாருக்கு ம் அங்க எப்டி இருக்கு கிளைமேட்ல்லா
ம் அ இங்கியுவந்து வெயில்தாங் சிஸ்டர் இன்னைக்ல்லா செரியான வெயிலா இருந்துச்சுங் சிஸ்டர்
ம் ம்
செம்ம வெயில்தா பாத்தா
ம் ம்
வந்துட்டு மழ ஆன்னா வந்து மழ பெய்ய மாட்டிங்குது வெயில்தா அடிக்குது
ஆம்மா இங்கியு அப்புடிதாருக்க இல்ல நைட்டு் மழை பெஞ்சுது ஆனா இப்போ வெயில் அடிக்குது ம்
சேரி சேரிங்
ம் சரிம்மா அப்பறம்மா நீங்க படல்லா பாக்வீங்ளா
ஆ புரியிலிங் சிஸ்டர்
பாப்பிங்ளா புது பட எதுனா பாத்தீங்ளா
ஆ புதுப்படம் பாத்தீங் சிஸ் சிஸ்டர் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட கரு ப்பன் மூவி இருக்குல்லை சிஸ்டர் நானு ஆ அது பாத்தேங் ஓ நீங்க ஃபஸ்டே ஃபஸ்ட் ஸோங்களா நா வந்து டிவிலே பாத்துருவே சேரி சேரி எனக்கு வந்து குழந்தை இருக்குனால மூவிக்கு லா போனோம்னா படம் பாக்க விட மாட் ஓழுங்க ஆனால நா வந்துட்டு வீட்லே நா வந்துட்டு நாங்க டிவில கனெக்ட் பண்ணி அப்டியே பாத்துட்டேங்க சிஸ்டர் நாங்க
ஓஅப்டிங்ளா ஆமா ப்ரைம் வீடியோல இப்பதா விட்டுக்கறாங்க
ஆமாங்க சி நாங்க வந்து மொபைல்ல டன்லோட் பண்ணி அப்டியே டிவில நாங்க அப்டியே கனெக்ட் கனெக்ட் பண்ணி அப்டி பாத்துட்டோங்க சிஸ்டர் நாங்க
நாங்க அதுனானு தெர்லபா எங்க நாத்தனார் பொண்ணு ரொம்ப பாக்கணு பாக்கணு ஃபஷ்ட் ஷோவே ஓ அன்னைக்கே போனுனாங்க அதனால சேரி அன்னைக்கே போய் செகண்ட் ஷோ போயிட்டு வந்தோ
ஓ சேரி சேரி மூவி எப்டி இருக்கு உங்க வியூ பாயிண்ட்ல நல்லா இருந்துச்சுங்களா
ஆ நல்லா இருந்தது ஃபஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட் கொஞ்சோ நல்லா இருந்தது பாதி அதுக்கப்ற கொஞ்சோ ம் வேற ஏதாது படம் பாத்தீங்ளா நீங்க
ஆ நா வேற வந்துட்டு இப்ப நா வெப்சீரியஸ் தா சிஸ்டர் நா பாத்துட்டு இருக்கே நானு கண்டினியூவா இருக்க மாரி அது ஒரு இருபத்தெட்டு எப் எப்பிஷோட் இருக்கு அததா தொடர்ந்து ஒரு டெய்லி ஒவ்வொரு எப்பிஷோ ஆ ஆமாங்க சிஸ்டர் இந்த மஸ்ட் டேட் த ப்ளே பா ஓ நீங்க இது ட்ரெண்டிங்ல ஒனு ஆ டரெண்டிங்ல ஒரு வெப்சீரியஸ் போயிட்டு இருக்குங்ளெ கேட்ருக்கீங்ளா மஸ்ட் டேட் த ப்ளே பாய் னு
இல்லேங்களே அதாப்பா
ஆ அது இது ஆ சிங்கப்பூர் ஆ சிங்கப்பூரோட காலேஜஸ் போரிங்ளாமா அது கொஞ்சோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அத நா அத கொஞ்சோ நல்லா இருக்குன்ட்டு
இல்ல மஸ்ட் டேட் தி ப்ளே பாய்னு சொல்டு ஒரு வெப் சீரியஸ்
அப்டிங்ளா சே பாக்குறேங்க ம்
ஆ பாருங்க பட் ஒரு சில பேத்துக்கு அது புடி
அப்டியா நாங்க இந்த மலையாள பட எல்லா தமிழ்ல இது பண்ணி பாப்போ அதெல்லா கூட நல்லா இருக்கு கிரீடம் படம் பாத்தோ அதெல்லா சூப்பரா இருந்தது
ஆ இல்லேங்க சிஸ்டர் இதுமே வந்துட்டு தமிழ் தா அத்த லாங்குவேஜ் வந்து தமிழ்தா நம்ம வந்து இது வந்து லாங்குவஜ் சேஞ்ச் பண்ணிதா தமிழ்ல தா கொடுத்திருக்காங்க ஆனா பரவாயலங்க சிஸ்டர் பாக்குறதுக்கு ஒவ்வொரு எபிசோடுமே ஒரு அம்பது நிமிஷ நாப்பது நிமிஷ இருக்குங்கனா பாக்றதுக்குமே கொஞ்சோ இன்ட்ரஸ்டடா நல்ல இருக்கு காலஜ் லைஃப் ஸ்டோரி ஸ்கூல் லைஃப் ஸ்டோரி மாரிதா இருக்கு ஆனா நல்லா இருக்கு கொஞ்சோ பாக்கறதுக்கு ஆ ஆமாங்க சிஸ்டர்
ம் ம் பாக்குறேம்மா சரிம்மா இன்னைக்கு பாக்குறெ எப்டி இருக்குனு
ஆ நீங்க வந்து நீங்க வந்து நிறைய எபிசோடு நிறைய வெப்சீரிஸ் லா பாத்துக்கீங்கள இதுக்கு முன்னாடி
ஆ இங்கிலீஷ் பட நெறைய பாக்கு ம் இவங்க போட்டு விடுவாங்க ஹஸ்பண்ட் போட்டு விடுவாங்க ந அதனால அது இங்கிலீஷ் படத்துல கொஞ்சோ தமிழ்ல இது பண்ணி பாப்போம்
ஓ சேரி சேரி ஆனா இப்ப வர மூவிஸ்ல்லா பாத் தனா அந்தளவுக்கு கொஞ்சம் மூவி நல்லாருக்க மாட்டிகிது
ஆம்மா ம்
ஆ நல்லாருந்துச்சுனா நம்ம பாக்லா நல்லாலாதம்மோது எப்டி நம் பாத்துகிட்டு
ம் மூவியோட இவுங்க இவுங்க வெப் சீரியஸ் தா நெறைய போடுவாங்க அதுவு நா நைட்ல போடுவாங்களா நா பாதி படம் பாக்கு பாதி படோ அப்டியே தூங்கிடுவே ம்
ஆமாங்க எனக்குமே நைட்டு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க சி்ஸ்டர் நைட் பாத்தீங்கன்னா எனக்கு அப்டியே பாத்துக்கிட்டேருப்பே அப்டியே தூங்கிருவே அப்ப இந்த டைம்லன்னா ஹஸ்பண்ட் வந்து இந்த நீ நா நா வந்து சூர்யா பேனுங்ளா சூர்யா பேனா ஒரிஜினல் சூர்யா பேனாருந்தா படத்த வந்து ஃபுல்லா கம்லீட் பண்ணி தா தூங்குவேனு சொல்லி வெறுப்பேத்தி வுட்டாரு என்னடா பண்றதுன் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒன்போது மணிக்கு படம் போட்டவ பன்னெண்டு மணி வரைக்கு பாத்துட்டேருந்தே எடைல தூக்கம் வந்துச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்டியே தம் கட்டி படுக்காம உக்காந்துட்டே படம் பாத்துட்டுருந்தேங்க சிஸ்டர் நானு
ம் அவ்ளோதா நானே சே தேட்டர்ல ப பாதுகாப்பு நல்லாவே இல்லன்னு தூக்கிட்டுக்கிறே
தாருக்கு ஒரே இது ஒரே
ம்
கூலு ஒரே நிமிசோ பாரு அதா அப்டிதாருந்துச்சு சனா வந்துட்டு ஏனா வந்துட்டு அந்த மூவி பாத்தீங்கினு அவெனு அவெ நடிச்ச படோ எல்லாமே வந்து மிங்கிள் பண்ணி போட்ட மாரி இருந்துச்சு
ஆமா
அந்த சிங்கம் படோ அந்த மாந்த முக்கியமான கான்செப்ட்னால கருப்புல வந்து மெளகா அரச்சிதிலிந்து மாசானியம்மன் கோயில வந்து பேஸ் பண்ணி இருக்கு அது எல்லாமே ஒரு நாலு கதய கலந் நாலு கதய வந்து சேத்து வச்சி
ம்
படமா அ போட்டு
ஆனா அந்த கேரளா அப்பாமா அந்தக் கேரளா கலயே அவுங்க அப்பா வந்தாங்களே அதெல்லா கொஞ்சோ நல்லாருந்துது ஃபாதி ஆஃப்பரு
நா நெனச்ச ஃபஸ்
நா அத ம்
இழுத்து போட்டுருக்கான்னு சிஸ்டர் ஆனா அந்த படத்த வந்துட்டு ஒரு கேஸ் போனே இப்டி இழுத்தடிக்கிறாங்க அப்டிங்கிறத வந்து ரியல் ஸ்டோரியா வந்து மக்களுக்கு வந்து காமிச்சிருக்காங்க கருத்தா வந்து அவுங்க சொல்லிருக்காங்க
ம் ஆனா நெஜத்லியு அப்டி நடக்குதுமா நெறைய வெளிலதா நடக்குது அந்த மாரி அதனால தா அது நிஜத்துல நடந்ததுதா அப்டி காட்டுறாங்க அது
ஆ சொல்யுச்
ம்
அதுதா வந்து வுழ்தாங்க அவுங்க
ஆமா ஆமா
ஆனா வந்து சாமியே வந்து நமக்கு ஹெல்ப் பண்ற மாறி இருக்குல்லனா அதெல்லா ஆனா ஆனா ரியலா வந்துட்டு அப்டி ஒரு லைஃப் ஒன்னு மக்களுக்கு ரியலா இருந்துச்சுன்னா கொஞ்சோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு
ம் ம் இல்லம்மா நடக்குதுமா அந்த மாரிலாம் ரியலா கூட நடக்குது
அதா அதாங் அதா அத சாமி வந்து கடவுள் வந்து நேரடியே வ
ம்
அ ஸரூப்
ஆமா ஆமா
இல்லைங் சிஸ்டர் கடவுள் வந்து மனுச ரூபத்துல வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றேங்கறாங்கள ஆ ஆமாங்க சிஸ்டர் கண்டிப்பா சேரிங் சிஸ்டர் நமக்கான நேரம் முடி நம வேற ஒரு காலலே நம்ம தொடர்பு கொள்ளலா
ஆ சேரிம்மா